ஆ ஆ நல்லார்
வணக்கம் நல்லா இருக்குங்க நீங்க இழுத்தீங்களா
நல்லாருக்கேங்க என்ன பண்ணிட் ருக்கீங்க
நா ஒன்னு பண்ணலயீங்க ஜஸ்ட்டு ஃப்ளைங் அன் பெட்டுங்க
ஆ ஏங்க சினிமா எதுனா போயிருந்தீங்களா இன்னைக்கி
இல்லேங்க எதுவு அப்டிலா போலீங்க
கட்டா கட்டா குஸ்தி செகண்ட் பார்ட்ட் நல்லா இருக்குதுன் சொல்றாங்க பாத்தீங்களா
ஆமா நா கூட நியூஸ்ல பாத்தேங்க சமையா இருக்குன்னு சொல்றாங்க பட் இடியலிசாங்க அது
ஆ ரிலீஸ் நேத்து ரிலீஸ்ங்க அது நேத்து ல்லா நாங்க ப்ளான் பண்ணோ படத்துக் போறதுக்கு மாரிதா பக்கத்திலயே சினிமா தியேட்டர் இருக்கு கட்டா குஸ்தி
கட்டா குஸ்தி
ஆல்ரெடி கட்டா குஸ்தி ஃபஸ்டே எனக்கு ரொம்ப புடிகு ஃபேவரேட் தா எனக்கு அது
நானு பாத்துட்டேங்க அந்த முடியிது கததா நாங்க அதுவு பாத்துட்டந் தான அ அ இப்ப செகண்ட் பட வந்து நானு பாரத்தே
அ எனக் அந்த ஹீரோயின் ரொம்ப புடிக்குங்க எனக்கு ஓவரால் எனக்கு அதிகமா இம்ப்ரெஸ் பண்ண ஹீரோயின்ல இவுங்ளு மோஸ்ட்லி எனக்கு டக்குனுலா ஒரு ஹீரோயின புடிக்காது ஆனா இவங்கள எனக்கு ரொம்ப புடுச்சிருக்கு ஒரு அவுங்ளோட ஆக்டிங் அவுங்க அல்றது அந்த மாமன் படத்துல கூட நல்லா இருக்கு ஐஸ்வர்ய லெக்ஷ்மி எனக்கு அதுலயு ந எனக்கு அந்த ஆக்டிங்கு ரொம்ப புடிக்கு இதுலயு நல்லா கட்டா குஸ் திலியு இவுங்களோடதா ரோல் அதிகமோ இவுங்கதா அதுனால நல்லா தா இருக்கு அது அவரோட ஆக்டர் விஷ்ணு இருக்கார்ல அவர்தா ப்ரொடியூசராமே அவரே அயி ஹீரோ ஆமா ப்ரொடியூசரு ஹீரோ அதேதா இப்பதா தெரிஞ்சிச்சு நல்லா தா இருக்கு படோ வாங்க ஃப்ரீயா இருந்தா போய்ட்டு வர்லா சண்டே அடுத்த சண்டே போர்துன போலா போலாங்க ஆ போலாங்க கண்டிப்பா எனக்கே ஒரே டிப்ரெஷனா இருக்கு எங்கன்னா வெளியெ பொயிட்டு வர்ணு இப்பதாங்க நா ஜாலியாதா இல்லல்ல ஃபேமிலி கூட பொயிட்டு வந்தே ஜாலியாதா இருந்ச்சு அண்ண கூட்டு போயிருந்தாரு மாலுக்கு நல்லதா இருந்ச்சு நல்லா சுத்தி பாத்துட்டு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ட்டு சென்னை ஆனா சென்னை வாழ்க்க வந்து நெஜமாவே சொல்றங்க எப்டிதா வாழ்றாங்கனு எனக்கு தெர்லங்க அங்க ஒரு எனக்கு புடிக்கு ஒரு எல்லளவு கூட புடிக்கலெங்க எனக்கு எனக்கு கூட புடிக்கலங்க அ பீஸ்ஃபுல்லான லைஃப் ன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ன்னா நம்ப வாழ்றதுதாங்க எங்க ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு தணி வீட்ல இருந்து அக்கம் பக்க கொ இருந்து வாழ்ற வாழ்க்க தாங்க செமையான வாழ்க்க
ஷாரிங்கி எல்லாமே அதனவு ஜெயில்க்குள்ள வாழ்ற மாரி வாழ்க்கங்க அங்க
அப்பார்ட்மெண்ட்ல எங்க அக்கா இருக்கிறா மூனாவது அப்பார்ட்மெண்ட்ல பக்த்துல இக்குறவங்க எப்டின்னு ஒ திருடர்ன பாக்குற மாரி பாத்துட்டு போறாங்கொ இந்த அக்கம் பக்கொனா கொட ஒரு ஜஸ்ட் ஸ்மைல் பன்னிக்குவாங்க இல்லிங்களா அது கூட கெடையாது அப்டியே பூட்டிட்டு அப்டி இன்னு அப்டி பயந்துன்னு பயந்து பசங்க உள்ள உட்டுட்டு சாத்திட்டு வரா எனக்கு என்னவோ அது அந்த அந்த இப்டி இப்டி பஸ் போறது வரது ரொம்ப ட்ராஃபிக்கு எண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரோட்ல ஒரு லட்ச கணக்குல கார் போதுங்க கார் போது பஸ் பஸ்ஸு போது அப்டியே ட்ராஃபிக்ல நிக்கிது ஒரு விஷ்யொ ஒரு எடத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டு மண் நேரோ நம்ப ட்ராவல் பண்றதா இருக்கு சும்மா சென்னைக்குள்ளே ஆ பொலியூஷன் அது
பாத்து இன்னாப்பறு ங்க ஒரு ஒரு எண்ட் ஆப் த அந்த அந்த ஒரு ஒரு ஊர் தாண்ட்ன ஒட்னே பாருங்க அந்த அட்மாஸ்பிய்ரே பிஸ் பிஸ் பிஸ்னு ஒரு மாரியா இரு க்கு எடமே ஊரே ஆ அந்த கொஞ்சொ வேலூர் தாண்டி ஒரு கொஞ்சோ துரோ போணோனே அந்த தெர்ஞ்சுரு
அ
குடுங்க சென்னை ஹஸ்பண்ட் தாங்க ஒரு வர்ஷோதாங்க இப்ப நா இருந்தாங்க எங்க வாழ்ந்தது தனியாவே இருந்து ட்டு இந்த லைஃப்பு ஒன்னு பண்ண முல்னு சொல்ட்டு திருப்பி நா எ ஃபேமிலிக்கே வந்ட்டே நானு இங்கே போயிலானு சொல்லிட்டு நா கூட்டுனு வன்டங்க எ ஹஸ்பண்ட்ட பசங்களுக்கு சேஃப்டி இல்லங்க அங்க பொண்ணுங்களுக்கு தனியா இருக்க முடியாது இல்லைங்க
இப்ப இருக்கிற ஏங்க இப்ப இருக்குற நியூஸ் எல்லா கேக்கும் போது பயம்மா இருக்குதுங்க பசங்கள வளக்கறதுக்கே ஆம்பள பசங்கள வளக்குதுக்கு பயமாக்குது ஆ பொ பொட்ட பொன்ன அங்க கூட்டு போய் தள்ளி உட்டுறாளுங்க மலை மேலன்றாளுங்க இன்னொனு ஆ பொட்ட பசங்கள வெளிய விடுறதுக்கு பயமா இக்குது கெத்துட்றாங்க நீ அட போங்க நெஜமாதா வாழ்றது அப்டி நம்ப ஆ சொல்லி வளங்க தைரியமா வளங்க அ போல்டா வளங்க எது நடந்தாலு பேஸ் பண்ணுன்றத அவங்களுக்கு சொல்லி குடுத்துருங்க ஏனா அதுல தாங்க பசங்க வந்து ரொம்போ இதாயிடுறாங்க
சஃபர் ஆயறாங்க இப்ப யாருனா பாத்துட்டா தா பன்ட்டாங்க சஃபரா ஆயிராங்க போல்டா பேசிட்டு
போல்டா பேஸ் பண்ண மாட்டங்கறாங்க ஆ அதத்தா சொல்ல வந்த நானு போல்டா இருங்க பேஸ் பண்ணுங்க எந்த ஒரு விஷ் ஆம்பள பசங்கள இருக்கட்டு பொ பொட்ட பசங்கிட்ட பேசும்போது ப்ரீயா பேசுங்க மனசுல உட்டு பேசுங்க
ம் அது அங்க ஆணு பெண்ணுன்ற தாட் வந்தா தாங்க பிரச்சன அங்க ஜாலியா ஒரு ரெண்டு ஹூமன் அப் அப்டின்றத பேசிட்டு அங்கிந்து மூவ் பண்ணி வந்துட்னு அவங்க மூவ் பண்ண மாட்டன்றாங்க அங்கயே ஸ்டக் ஆயிறாங்க அப்டியே பெரியசா பாக்குறாங்க
ஆமாங்க இதெல்லா நெனச்சனால கொஞ்சோ கவலையாதாங்க இருக்கு ஆனா ஒருவகைல நம்ம யோஸ்ச்சு பாக்கும் போது நம் நைன்ட்டிஸ் கிட்ஸ் இருக்கும் போது என் ஃபேசு இந்த மாரி ப்ராப்ளம் இருந்து ச்சு இல்லன்ல்லா சொல்ல இருந்துச்சு இது மாரி இருக்கு ஆனா இப்ப வந்து ஒடனே வீடியோ எடுத்து போட்டு அது உடனேக்கு உடனே தெரியப்படுத்திறாங்க அப்ப அப்டி கெடையாது நடக்கு இந்த விஷயங்களு நடக்கு பட் மெஜாரிட்டி இல்ல எனக்கு இன்னான்னா இப் இப்போ ஒரு விஷயோ நடக்குதுங்க இது தப்புன்ற ஒரு அக்யூஸ்ட் மாரி புடிச்சிறாங்க ஆனா அது வித்தின் ஒன் வீக் ல மறுபடியு அதே மாரி நடக்குது எப்டிங்க அது அது எப்டி அவங்க உணர மாட்டாங்களா அது
புரில புடிச்சிர்ராங்க அதையு போடுறாங்க இந்த பனிஷ்மெண்ட் குடுத்துக்க சொல்ட்டு திருப்பி அது செய்றாங்கன்றத அப்ப என்ன அர்த்தோனா தப்புக்கு கட் கட்டான பனிஸ்மெண்ட் குடுக்கலன் அர்த்தோ
ஆ அதுதா நானு யோசிச்ச அதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் இப்ப அ ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட க ஒரு அஞ்சு வருஷோ காதலிக்கிறா ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்கேஜ்மெண்ட்லா பண்ணிட்டாங்க நல்ல பணக்கார பசங்கதா ரெண்டுமே
ம் ம் ம்
அ பர்த்டே அன்னிக்கே கூட்டிட்டு போய்ட்டு மேலருந்து தள்ளி உட்டு சாவடிச்சுருக்கறாங்க அந்த பையன அந்த பொண்ணு தா பண்ணிருக்கா ஆனா இது ஏ அந்த லவ்வுன்ற பேர்ல அந்த பையன ஏமாத்தணு அந்த பைய உண்மையா பண்ணியிருக்கா போல இருக்கு அ இந்த பொண்ணுக்கு கல்யா அப்ப
லவ் பண்றது ட்ரூல்ல கெடையாதுங்க ஒரு டைம் பாஸ் மாரி ஆய்டுச்சி என்னுடைய சுல்ஸ்கெல்லா நீ ஓகேவான் செக் பண்ணிட்டு அப்ரோ தா பண்றாங்கோ இல்லைன்னா அவ்ளதான் போயிட்டே இருக்கறாங்க சில பசங்க நம்பி ஏமாந்துட்டு செயிராங்கோ சில பசங்க ஜாலியா எடுத்
இல்ல உண்மையாவு பண்றாங்க உண்மையாவு பண்றாங்க மென்டாலிட்டி பொருத்துங்க மன அழுத்தத்த பொறுத்து ஒரு அழுத்த அதிகமா இருக்கும்போது அவுங்களே அறியாம எதுனா ஒண்ணு பண்றாங்க இ
இல்லைங்க நைன் டி கிட்ஸ் வந்து கொஞ்சோ ஸ்பேஸ் குடுப்பாங்க கேள்ஸ்களுக்கு
ஆ ஆ
நீ ஃப்ரீயா ஆயிரு ஆனா இப்போக்கிற பசங்க குழுது கிடையாது எங்க கூட தான் நீ பேசணும் எங்க கூட தான் நீ இருக்கணும் யாரும் பேசக்கூடாது போன் பண்ணக் கூடாது இந்த ரூல்ஸ் சோடயே கூட போட அரம்ச்சர்றாங்க அதனாலயே பசங்க கேல்ஸ்ம் வெக்ஸ் ஆயடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு போயறாங்க நானும் பாத்துக்கே நறைய பேர் இப்படி லவ் பண்ற பசங்கள என்ன பேசிகின்னேதான் இருக்கறாங்க யார்கிட்டயும் பேச ப அந்த பொண்ணு தனியா உடவும் கூடாது ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்க பசங்க போ பொறுங் முடியாது ஆ ஆ
கொஞ்சோ கஷ்
என்னாவோ ஆமா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனங்க
எனக்கூ ரெண்டு பையங்க
பையனாங்க ஓகே நல்லா சொல்லி வளங்க உங்க பசங்கள
சொல்லி தாங்க வளக் கற எந்த ஒரு விஷயத்தையும்
உம்
என்னாதா சொன்னாலும் இந்த ஜென்ரேஷன் வந்து அக்செப் பண்
நடமா அ பெண்கள் மதி ரெஸ்பெட் குடு அ
த ஏ த்துக்கவே மாட்டுக்குறாங்க நம்ம இன்ன சொல்றோன்னு காது குத்துக் வாங்கறதில்ல ஆமா அ காது குத்து வாங்கறது கெட
எம்பசங்க கூடங்க பொறுமையே கேக்வுட்ற அது பாட்டுக்கு விளையாடுதுங்க பாட்டுக்கு இருக்குதுங் தவிர அப்பா எங்க எ ஹஸ்பண்ட் நல்லா அட்வைஸ் பண்ணுவா எம்பொண்ணுக்குங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாரு
ம்
அவ்ளோ பொறுமையா அட்வைஸ் பண்ணுவார் எஞ்ச்சி பெரிய பொண்ணு ந்த தாவத்த வுட்டு போயினேருப்பாங்கங்க
ம் ம் ம் ஆமாங்க பொட்ட பசங்களு அப்டிதாங்குது ஆம்பள பசங்க அத விட சூப்பர்ங்க பயங்கரமா இருக்கறாங்க பயங்கரமா இருக்காங்க நெஜமாதான்
க்காங்க எனுக்குன்னாடி ப எம்பொண்ணு கேக்குற மாரியே ஆக் ஷன் குடுத்துட்டு அவுங்க வந்து எஸ்கேப்பாவான் பசங்க அப்பே போப்போவா சொல்ட்டு போய்னே இருப்பானுவ
அவ்ளோத்தா
இல்ல சொல்லி குடுக்குணுங்க அவுங்க பண்றாங்ல சொல்லி குத்தாதாங் மாப்ள க லைஃப் ட்டாருக்கும்
வாய்ப்பேல்லங்க இப்பக்குர ஜென்ரேஷன் வந்து காது குடுத்து கேக்குற அளவுக்கு அமைதியான ஒரு பக்குவத் த்துக்கு வரல இன்னு அ இப்ப என்னப்பாத்தாலே பேசி எடுத்துக்கிறாங்க கைல நல்லா பேசி றாங்க நல்லா ஃப்ரீ ஃபயர் வெளாட்றாங்க ஜாலியா என்ஜாய் பண் ரவ இருவது மண்நேரத்துல பத்து மண்நேரம் செல்லுலே ஸ்பெண்ட் பண்றாங்க நல்லா அந்த ஒரு மண்நேரங்கூட பேரண்ட்ஸ் என்ன பேசுறாங்க இவுங்க என்ன பேசுறாங்க அந்த அந்த இதெல்லா கெடையாது
பேரண்ட்ஸுக்கு அ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கோ யா அவுங்க படிப்புக்கே டைம் ஸ்பெண்ட் பண்றேன்றாங்கோ ஒரே ஒரு ஃபோனு ஃபோனு ஃபோனு
ம்ம் அதேதாங்க ஃபோனு ஃபோனு ஃபோன்லே தாங்க இருக்குதுங்க
தொலைபேசி மிகவு வெ பெரிய ஆபத்துன்றத கொஞ்சோ பசங்களுக்கு விழிப்புணர்வா எல்லா எடுத்து சொல்லுங்க
ஆமாங்க இல்லங்க நானு இப்ப பள்ளிக்கோடத்துல நம்ம வேல செய்யும் போதே ஒரு ஆஸ் வேல செய்யும்போது அட்லீஸ்ட் அந்த கொழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு ப்ப கொழந்தைங்களுக் சொன்னா போ கூட ஒரு கொழந்தைனா ஏத்துக்கு அது ஓகேங்களா
ம்ம்
இப்ப இது ரெண்டே புள்ளைங்கதான் இருக்குது அந்த வீட்ல ஒரு பெத்த பா பெத் தவளன்றது வந்து ஒரு தாய்க்கு சமமானன்றது எல்லாமே தான் மதிக்கணும் அத் தாயவே செரியா மதிக்காத பசங்க எங்கங்க அவுங்க நல்ல இதுவா வருவாங்க
கரட்டுதாங்க
ம்
அப்டிக்குனு விட்றாதீங்க கொஞ்ச கொஞ்சமா சொல்லிட்டேருங்க ஒரு கட்டத்துல அவுங் கேக்குற சிச்சுவேஷன் வரும் அவுனுக்கு அம்மா கிட்ட வரணுன்ற ஒரு அங்க ஒ ஒண்ணு வரும் அப்ப அவன்க்கு கரெக்ட்டான ஒரு அட்வைஸு குடுங்க அவன் கரெக்ட்டா ரெட்டிஃபை ஆயி அவன் வந் வந்துருவான்
அஅஅஅ
ஒங்கள்ட்ட நம்போ நம்பளு வெக்ஸ்ஸாயிட்டு இன்னா நம்பபசங்க யார் பாத்துக்கறதுங்க முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போட்டு அவனுக்கு நல்வழிப்படுத்ததுக்காக என்னா செய்யணுமோ செஞ்சுட்டே இருங்க நீங்க
ஆமங்க ஆமங்க
ஸ் சாப்ட்டிங்ளா எதனா இப்
நைட்டுதாங்க சப்பாத்திங்க செஞ்சிருக்கறங்க சப்பாத்தியு சிக் க்கன் கிரேவியு கொஞ்சோ இருந்துச்சு
ம்
அது வச்சுட்டு ரெண்ட்ரெண்டு சப்பாத்தி நா சாப்ட்டுட்டேங்க இன்னு பசங்க யாரு சாப்ட்ல இதுக்கு மேலதா போட்ணு நாங்கள் எப்பே நாங்கள் இப்போ சென்னையிலேந்து இப்போ ஒரு ஏழு மணிக்கு தான் வந்தோம் வீட்டுக்கு நடு ஆ என்ன இதுனைக்க நான் வந்து சப்பாத்தி மாவு பெசஞ்சு சப்பாத்தி போட்ருகிரேங்க தோச மாவு கெடைக்கல காலி ஆயி செ
ம்
செரி இட்லி உப்புமா எனா செய்யலன்னா உப்புமா வேணான்ட்டாங்க ஆ சேம் செரி சேமியா வேணான்றாங்க செரி மாவு கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி செஞ்சு தரேனு ஓகே ண்டாங்க செரி கிரேவி சிக்கன் ஒரு நூறு ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் அப்றம் இப்போ தாங்க நானு எங்க வீட்டுக்கார மட்டும் சாப்ட்டோம் அவர் சாப்ட்டுட்டு வெளியே போயிருக்கறாரு இ பசங்களுக்கு தாங்க போய் சுடணும் சுட்டுட்டு சாப்டு
சுட்டு சாப்டனும்
நன்றி தோழி அடுத்த இணைப்புல கண்டிப்பா பாக்கலாம் தோழி நன்றி நன்றி நன்றி தோழி
நன்றி